ஹ
ஹலோ வணக்கொ மேடம்
வணக்கம் சார்
வணக்கம் சொல்லுங்க நம்ப ஸ்கூல் பத்தி டீடெய்ல் கேட்ருந்திங்கன் சொல்லி சொன்னாங்க
ஆஹா ஆமா ஆமாங் சார் அதாங் சூப்ப ஸ் ஸ்கூல்ல ப பா பாப்பா இப்பதா டென்த் முடிச்சிருந்தா
சரி சரி
ஃபோர் எய்ட்டி வாங்கிருக்கா மார்க்கு அத சரி நம் ஸ்கூல்ல அட்மிஷன்காக தா கேட்ரு உங்க மேம் வந்து நம்ம பக்கத்து வீட்ல இருக்காங்க அவ்ங்க கிட்ட ஸ்கூல் இரு கேட்டுட் இருந்த எனக்கு தெரியாது நீங்க ட அட்மிஷன் இன்சார்ஜ்ட்ட கேளுங்க நா நம்பர் சொல்றன் சொல்லிருந்தாங்க
ஓ ஓகே ஓகே ம் செரி செரி மேடம் ஆமா நாதா அது ஏ பேரு வந்து முத்துக்குமாருங்க ங்களா நா இந்த ஸ்கூல்ல வந்து பதினஞ்சு வருஷமா ஒர்க் பண்ற இப்ப நா வந்து அட்மிஷன்ல ஒர்க் பண்ட்ருக்க
ஓ செரிங் சார் செரிங் சார்
சரிங் மேடம் சோ அதா நம்ப ஸ் கூல் வந்து இந்த இந்த பைபாஸ் தெரியும்ல நம்ப ஸ்கூல் அட்ரஸ் தெரியும்ல ஒங்களுக்கு இந்த எடத்துலதா இருக்கு தெரியும்ல
ஆ அது நாங்க வந்து நேர்ல பாத்ததில்லைங் சார் ஆனா தெரியு அங்க ஸ்கூல் இருக்குது
அப்டியா அதா அது ஒரு கோ மெயின் ரோட்ல பாத்திங் ம் அதா அது மெயின் ரோட்ல வந்தீங்கனா நேரா வந்தீங்னா அந்த ஒரு அண்ணா நகர்னு ஒன்னு இருக்கு சோ அதுக் ஆப்போசிட்ல ஒரு லெஃப் டு ஒன்னு கட் ஆகு அதுல உள்ள வந்தீங்னா கொஞ்ச இதுல நம்ம ஸ்கூல் வந்து பாத்தீங்னா உள்ள இருக்கு
ஓ செரிங்க சார்
ஆமா ஆமா செரி நம்ப பாப்பா எத்தன மார்க்கு எஸ் எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க லாஸ்ட் இயர்
அப்ப நீங்க நம்ம வீட்டு பக்கத்ல ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க சார் மெட்ரிகுலேஷன்லதா படிச்சா ஆ அல்லெ நா நானூத்தி அம்பது மார்க் எடுத்திருக்கா அ ஆ அதா செரி எந்த குரூப் எடுக்கறது என்னன் ஒரே கொழப்பமா இருக்குது
ஓ ஓகே ஓகே பாப்பாக்கு என்ன படிக்கணூனு ஆச எதோ இருக்குங்களா அவ்ங்களுக்கு
ஆ அவளுக் வந்து மெடிக்கல் லைன்லயு போணூன் ஆச ஆனா இவ்ங்க அப்பா அண்ண எல்லாரு கம்ப்யூட்டர்தா இப்ப இருக்குது எல்லா
ம் ஹூ
அப்டிங்கறாங்க
அப்டியா ஓகே ஓகே ஓகே
ஒன்னு தெரிய மாட்டேங்குது
அப்டியா சோ அதா எக்ஸ்பிளைன் பண்ற என்னானு சோ ஆக்சுவலா கம்ப்யூட்டர் லைனு டெவலப் ஆகுது ஓகே பட் ஆனா பாப்பா காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது கம்ப் யூட்டர் லைனு இதே மாரி இருக்கா அப்டிங்கறத வந்து சொல்ல முடியாது ஏனா ஒ அது வந்து ஒரு பக்கொ அப் டவுனா ஏத்த ஏறக்கமா தா போயிட்டு இருக்கு கம்ப்யூட்டர் லைனு அப்டிங் போது நீங்க பஸ்ட் குரூப் எடுத்து நீங்க மெடிக் கல் சைடு போனா நல்ல ஒரு இன்கம் நல்ல ஒரு ஜென்ரேட் பண்ணலாம் ஏன்னா இப்ப யாரும் மெடிக்கல் சைடு அதிகம் நீ நீட்டு இருக்றனால யாரும் மெடிக்கல் சைட் அதிகமா போறதுல்ல சோ அப்டி இங்கும் போது நம்ம ஸ்கூல் வந்து நீட்டு கோச்சிங்குறது ஒன்னு நல்லா போய் நல்லா போயிட்டு இருக்கு நம்ம ஸ்கூல் லாஸ்ட் இயர்ல கூட நீ நீீட்ல படிச்சு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பத்து பேரு உள்ள போயிருக்காங்க இப்ப இருநூறு பேர் நூத்தி பத்து பேர் உள்ள போயிட்டான் நீட்ல நம்ம அதுக்கு தனியா நம்ம பிரிஃப்ரஸ் கொடுத்து நம்ம நீட்டுக்கும் தனியா கோச்சிங் கொடுத்துட்டு அதுக்கு ஓகேங்களா நம்ம ஸ்கூல்லே இல்ல நம்ம ஸ்கூல்ல கொடுக்குறங்க அதுக்கு தனியா ஃபீஸ் சார்ஜ் எல்லாம் கிடையாது அந்த ஃபீஸ்ல இன்க்ளூட் ஆயிடும் நம்மளுகோ அப்படிங்கும் போது நம்ம அதுக்கு தனியா கொடுக்குறோம் சோ அப்டிங்கபோது நீங்க நீட் இது ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து நீங்க மெடிக்கல் சைடு போறது ரொம்ப பரவாயில்ல ஏன்னா இப்ப வந்து மனசுங்க வந்து எல்லாருமே நல்லா இருக்காங்க கேட்னா யாருமே இல்ல எல்லாருக்கும் ஏமு எட்டு நோய் நொடிகள் இருக்கு சோ அப்டிங்கு போது கம்ப்யூட்டர் செயல்ல இருக்காங்கன்னா அது வந்து எப்படி இப்ப ஏ ஐ ஒரு பக்கம் வந்துருச்சு சோ அப்படிங்கு போது ஒரு அது டெவலப் ஆயிட்டே போகுது அப்படி இருக்கும்போது நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கும் போது அது வந்து ரொம்ப ஒரு ரிஸ்கான ஒரு கோர்ஸ் தான் சப்ப மெடிக்கல் சைடு போயிட்டு நம்மளுக்கு ஒன்னும் பிர சேரி எப்டியா இருந்தாலும் நமக்கு இன்கம் தான் எங்க போனாலுமே தனியா வீட்லயே கிளினிக் வச்சோ வந்தாலுமே நம்மள தேடி வருவாங்க ஆட்கள் சோ அப்படிங்கும்போது மெடிக்கல்ல என்ன ஒரு நல்ல ஒரு இது இது இருக்கு சொல்ல போன சோ நம்ம மெடிக்கல்ல ஃபஸ்ட் குருப் எடுத்து மெடிக்கல் லைன் படிச்சு நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி நீ நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அழகா கவர்மெண்ட் சீட்ல உள்ள போயிட்டோம்ன்னா ஒரு அஞ்சு வருஷம் நல்லா படிச்சு இங்க நம்ம உள்ளூர்ல படிச்சாலும் சேரி இல்ல வெளிநாட்டுல போயி படிச்சாலும் சேரி சோ அது வெளிநாட்டுல போயி நம்ம படிக்கிறது நம்ம ஸ்கூல்ல வந்து நம்ம ஹெல்ப் பண்றதுக்கு ஸ்டாப்ஸ் இருக்காங்க சோ வந்து வெளிநாட்டு காலேஜ்ல வந்து படிக்கிறதுக்கு அட்மிஷன் முதல் கொண்டு இவங்க பார்த்துக்கிறாங்க சோ அப்டியே ஏஜென்சி மாரி வச்சிருக்கோ நாங்களும சோ அதுமே பண்ணிக்கல இல்ல உள்ளூர்லயே வேன கூட நமம் பண்ணிக்கலாம் சோ அப்டி பன்னிட்டேம்ன்னா நல்லா படிச்சு ஒரு அஞ்சு வருஷம் நல்லா படிச்ச வெளிய வந்துட்டு நல்ல ஒரு கவர்மெண்ட் அதாவது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாக்டர் அழிய மாட்டங்கன்னா கவுவர்மெண்ட டாக்டர்ரே உள்ள போயிடலாம் நல்ல ஒரு இது பியூச்சர் இருக்கு ஃபஸ்ட் குருப்ப எடுக்க வைங்க நல்லா படிக்க வைங்க சோ அது நம்ம பண்ணிக்கலாம் ஃபோர் எயிட்டி எடுத்திருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம ஸ்கூல்லல பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டிக்கு மேல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு ஃபோர் நைன் நைன்டிைவ் மேல இருந்தாங்கா ஃபிரி சீட் இருக்கு ஃபோர் எயிட்டிக்கு மேல ஸ்டார்ட் ஆகுது அவுங்க மார்க் பொறுத்து ஃபோர் எய்டிட்டி மேல இருந்தாங்கன்னா ஒரு தேட்டி பைஃவ் பெஸ்ட்டன் தேர்டி ஃபெர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்ஜ் அப்படிங்க மாரி நமக்கு ஃபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு சோ அதுக்கு பாப்பா மார்க்கு என்னனு சொன்ன அதுக்கு ஏத்தா மாதிரி நேர்ல வந்தான் பேசிக்கலாம் அதுக்கு சோ இன்னு ஒன்னு என்ன மேற்கொண்டு வேற என்ன பண்றோம் நீட் படிக்க வைக்கிறோம் அதே மாதிரி ஜே இ அதுக்கு எக்ஸாம் படிக்க வைக்கிறோம் நம்ம கவர்மெண்ட எக்ஸாமுக்கும் நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத நம் அதுவுமே நமக்கு ட்ரையின் கொடுக்குறோம் சோ பசங்கள் வந்து வெறும் படிப்புங்கிறது மட்டும் இல்லாம அவங்க எக்ஸ்ட்ராங்க கரியருக்கும் நம்ம இது பண்றோம் ஃபோக்கஸ் பண்றோம் சோ அதுக்கேத்த மாரி நம்ம ஸ்கூல் பண்ணி இருக்ககோம்நீ என்ன எதுன்ன சொல்லுகன்னா ஃபஸ்ட் குருப்பா சென்டு குருப்பா பாப்பா டிஸ்கஸ் பண்ணுங் மேக்கும் செகன் குருப்பு வேணும் நானே சொல்றேன் ஏன்னா வந்து நிறைய பேர் செகன் குருப் தான் எடுத்திருக்காங்க சோ அதுலய எல்லாம் குப்ப மாரி போறாங்க அப்டிங் போது ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து ஆட்கள் கம்மிய தான் இருக்காங்கோ சோ ஆட் கள் கம்மியா இருக்கும் போ நம்ம சொல்லி கொடுக்கது நல்லா கிளியரா இருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் கூட்டமாக இருந்தாங்கனா கண்டிப்பா பா பெருசா சொல்லி தர முடியாது ஒன்னும் பண்ண முடியாது கம்மியா தா இருக் காங்க அப்டிங்கும்போது பசங்ள நல்லா கேர் பண்ணி பண்ணிக்கலா நல்ல மார்க்கு எடுக்க வைக்கலா அப்டிங்கிறது என்னோட ஜஷன்
ங்க அ சார் எ பாப்பா நல்லா படிப்பாங்க சாரு டென்த்லயுமே டியூஷன்லா எங்கையுமே போனதுல்ல வீட்ல வந்து படிக்கிறதா அவளா படிச்சுக்கிட்டதா எல்லாமே
அதனால நல்லா படிப்பா அதனாலதா சேரி நல்லா ஸ்கூல்லா சேத்து வுட்ரணு
ம்ஹு
அப்டின் சொல்லிட்டுதாங் சார்
ம் பரவால்ல பரவால்ல நல்ல மார்க் எடுத்திருக்காங்க நம்ம உண்மைல இந்த மாரி டுவிஸ்ட் வந்து நாங்க தேடுட்ருக்கோ ஏனா இந்த மாரி போ ட்றாத நல்ல ஒரு கரியர்ல வய்ஸ் குரோத் பண்ணி வுட்ணு அப்டிங்கிறது நம்ப ஸ்கூலோட நோக்கோ நல்லா படிக்காத பசங்க நல்லா வேலைக்கு போணு அப்டிங்கறதா நம்மளோட விரு இது சோ இந்த மாரி நல்லா படிக்கிற பச ங்கள நல்ல ஐ ஐ லெவல்ல கொண்டு போய் விடணுங்கறதா எங்களோட ஸ்கூலோட நோக்கமே சோ எங்களோட சேர்மன் அதுதா அது க்காகதா ஸ்கூலு ஆரம்புச்சாங்க சோ நா இந்த மாரி கே ட்டு நல்லாருகு பசங்க ஸ்கூ டியூசனே போகாம இவ்ளோ பெரிய மார்க் ச்சுவாங்கனா நம்ப இவ்ளோ கோச்சிங் குடுத்தனா கண்டிப்பா அந்த பொண்ண வந்து நல்ல ஒரு பெரியெடத்துக் கொண்டு போக முடியு எங்க ஸ் கூலால கண்டிப்பா நம்பி வாங்க நல்லா பண்ணிக்கலா ஒன்னு ப்ரச்
ம் செரிங் சார் எப்போங்க சார் வர்றது வந்தா எப்பங் சார் அட்மிஷன் போட்டுக்லா
ய ஆக்சுவலா மேடோ இப்ப அட்மிஷன் போயிட்டு தா இருக்கு ஓகேங்களா நீங்க அ நீங்க எப்ப வந்தாலு ஓகே பண்ணிக்லா ஓகேங்ளா எ நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க இந் நீங் வந்து எனக் கால் பண்ணீங்கன்னா நா வந்து உங்கள கூப்ட்டுப்பே ஒன்னு பிரச்சன இல்ல
செரிங் சார் இது பஸ் இதெல்லா இது வரைக்கு வரு வந்துட்டு இருக்குதுங் சார் ப பெரிய பிள்ளைங்களுக்கு வருதுங்களா சார்
எல்லாத்துக்குமே வருதுங்க மேம் அது வந்து நம்ப வீடு எந்த எடத்துல நம்ப வீடு
வீடு வந்து இந்த அ சங்கரா நகர் கிட்டங் சார்
அப்டியா ஓகே ஓகே சங்கரா நகர் உள்ள வரைக்குமே பஸ் வருதுங்கே நம்பளுக்கு
அ அதா அந்த பக்கத்துல அந்த மிஸ் எல்லா போறாங்க
ம் ம்
ஆனா அவங்க வந்து இந்த சின்ன பசங்கங்களுக்குன் தனியா வேன் வருதுல்லங்க அதுல போறாங்க செர் நம்ம பெரிய பிள்ளைங்களுக்லா வருதா இல்ல தனி அவங்களா வந்துக்கணுமா போய்கணுமானு தெரில அதா சரி கேட்டுக்லா
இல்லல்ல நம்ப வந்து ஆக்சுவலா வந்து டுவெல்த் லெவல்த்து டுவல்த்ங்கும்போது கொஞ்சோ சின்ன பசங்களுக் கொஞ்சோ கிளாஸ்ஸு இருக்காது சீக்கரோ விட்ருவாங்க சோ நம்ம அதுக்கு ஏத்த மாரி அரேஞ்மென்ட் சின்ன அந்த பக்கோ சின்ன சின்ன ஏரியாக்கல் பசங்க அட்மிஷன் பொறுத் து அதிகமா வந்தாங்கன்னா தனியா ஒரு பஸ் கூட வுடுவோ இல்ல ஒரு சின்ன ஒரு வேன் மாரி வந்து வீட்டுக்கு விட்டு போய்டு ஒன்னு பிரச்சன இல்ல சோ ஏனா நம்ப பசங்களோட சேஃப்டி தா நமக்கு முக்கியோ சோ அப்டிங்குபோது நம்ம சேஃப்டியில ஒரு நல்ல ஒரு இது பசங்களுக்கு தனியா வெளிய அனுப்ப மாட்டோ இன்னொன்னு நீங்க வந்தா மட்டு தா வெளிய அனுப்புவோ உங்க ஃபே ஃபேமிலில ரிலேட்டிவ் வந்தா கூட நாங்க வெளியனுப்ப மாட்டோ சோ ஏன்னா இப்ப இருக்க அந்த சுச்சுவேஷன் அப்டி இருக்கு சோ அப்டிங்போது உங்க வீட்டு லருந்து வரணு சோ அப்பதா பசங்கள வெளிய அனுப்புவோ அதே மாரி தனியா வெளிய அனுப்ப மாட்டோ நீங்க என்னதா இருந்தாலு நீங்களே வந்தா கூட்டிட்டு போனு அதே மாரி ஸ்பெஷல் கிளாஸ் இருந்தாலுமே நாங்க மொதல்லே இன்ஃபார்ம் பண்ணிடுவோ நீங்கதா வந்து கூட்டு போற மார்ருக்கு ஸ்பெஷல் க்ளாஸ் இருந்துச்சுன்னா ஏனா பெஷல் க்ளாஸ் ஆறு மணி இதுக்கு மேல முடில அப்டின்னா நம் அதுவரிலு வேண வெயிட் பண்ணிருக்க முடியாது வேற பசங்கள கொண்டு போய் விடணு அப்டிங்கபோது பெசில்கிளாஸ் மட்டும் நாங்க இன்பார்ம் பண்ணிறோ முதல்லே நீங்க வந்து கூட்டு போற மாரி இருக்கோ
செரிங்க சார் இந்த ஃபீஸ் எல்லா எப்டிங்க சார் மொத்தமா கட்டணுமா எப்டிங் சார்
அதா மேடம் நம்ம பாப்பா வந்து எவ்ளோ மார்க் டோட்டல் போர்
எயிட்டி சார்
எயிட்டி கரெக்டா எயிட்டி ஃபோர் எயிட்டிங்களா ஓகே ஓகே சோ நம்ம பாப்பாவுக்கு நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு தேர்ட்டி பர்சண்ட் டிஸ்கவுன்ட் இருக்கு மேடம் உங்க அதுல பிரச்சனை இல்ல தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு சோ நம்ம வந்து அ த்ரீ பாட்டா தனி தனிய பிரச்சுக்கலா சோ அப்டி கோட்டேளி எக்ஸாம் முடிஞ்சோனே ஒன்னு ஆஃப் ஏலி சோ அ செமஸ்டர் எக்ஸா இது அ பு இது வரதுக்கு முன்னாடி முன்னே எக்ஸாம் ஒண்ணுருக்கு அதுக்கு மூணு வைசா பிரிஞ்சுக்கலா மூணா பிரிச்சி நீங்க கட்டிக்கலா எப்பனா கட்டிக்கலான ஒன்னு பிரச்சன இல்ல ஓகேங்களா நம்ம பாப்பா வந்து ஃபோர் எயிட்டி அப்டிங்கிறதுனால நா வந்து நீங்க டே நேரா நே டேரக்டா வாங்க நம்ம சேர்மேண்ட பேசுவோ நம்ம இதுல எதா ஃபீஸ் கீஸ் கோர்ஸ் பண்ணா இது பண்ண முடியுமா இல்ல நம்ம பஸ் பீஸ்ச வந்து நம்ம ஃப்ரீ பண்ணி தர முடியமான்னு சொல்லி கேளுங்க நீங்க ஓகேங்களா நா சொன்ன மாரி சொல்லாதீங்க நீங்க நீங்களா கேக்குற மாரி கேளுங்க ஒரு தேட்டி ப்பர்சன்ட்டு டிஸ்கவுன்ருக்கு மேற்கொண்டு பா பஸ் பீஸ் எது நீங்க டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணி தருவிங்கலானு கேட்டு பாருங்க கண்டிப்பா அவரு பண்ணி தருவார் ஏன்னா நல்ல படிக்கிற பொன்னு நீங்க எக்ஸ்பளைன் பண்ணுங்க இந்த மாரி தா படிக்கு நல்லா படிக்கு கொஞ்சோ எடுத்து சொல்லுங்க சோ நல்லா படிக்கிற பொண்ணுக்கு ஒரு நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாரு சோ நீங்க அங்க பேசிட்டு எவ்ளோ டிஸ்கஸ் பண்ணிட்டு பீஸ் எதா சொல்லுங் அது கர்டா ஏத்த மார் சொல்லிடுவே என்ன ஏதுங்கிறது
சேரிங்க சார் புக்கு இதெல்லா நம்ம குடுத்துருவாங்களா நாங்க வெளில வாங்கணுங்களா சார்
இல்ல இல்ல புக் எல்லாமே கைடு மட்டு நீங்க வாங்கற மார்ருக்கு மத்த மாரி புக் எல்லாம் நாம ப்ரொவைட் பண்ணிடுவோ ஒன்னு பிரச்சன இல்ல
யூனிஃபார்மு புக்கு எல்லாமே அந்த ஸ்கூல்லயே குடுத்துருவாங்களா
அ யூனிஃபார்ம் வந்து யூனிஃபார்ம் வந்து இந்த சி இந்த இதுல குடுக்குறாங்களானு தெரில சோ போன ஒரு டைம் குடுத்துட்டு இருந்தாங்க இந்த சீசன் என்ன பண்றாங்கு தெரில டிஸ்கஸ் போயிட்டுருக்கு அத முடிச்சுட்டு சொல்லிடுவாங்க என்ன ஏதுனு ஸ்கூல் ஓப்பன் பன்றதுக்கு முன்னாடி சொல்லிடுவாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் குடுறாங்களா இல்லயானு சோ அதுக்கு அதுக்கு ஏத்த மாரி நீங்க ப்ரிபேர் ஆயிக்கேங்க ஒன்னு ப்ரெச்சனை இல்ல
சேரிங்க சார் எப்டியு அத நல்லா படிக் க்கு அதா சேரி நல்ல ஸ்கூல்லா சேர்த்திர்லா எல்லாருமே சொன்னாங்க நல்ல ஸ்கூல் அது டீச்சர் எல்லாமே நல்லா சொல்லி தருவாங்க
ம் ம்
அப்டின்னாங்க நம்மளோ பிள்ளையு சேஃபாவு இருக்கணும்ல சார் பெரிய பிள்ளைய
அதா அதா அதா அதா ம் ம் ம் நம்ம ஸ்கூல் பொருத்தாலு எந்த ஒரு கொற அப்டிங்கற எதுவு சொல்ல முடியாது மேடம் நீங்களே ஒரு ரெண்டு மாசோ போட்டு நீங்களே நல்ல ஒரு ஸ்கூல் மேல நல்ல ஒரு இது வந்துரு அந்த மார் பார்வ வந்துரு உங்களுக்கு அதுக்கேத்த மாரி பண்ணிடலா ஒன்னு பிரச் பிரச்சன இல்ல நம்ம சேஃப்டில்லாம் ஒன்னு கவலப்படாதீங்க கரெக்டா பண்ண சேப்டியே கொண்டு வந்து விட்டுருவோ சோ படிப்பிலயு வந்து ஒரு பி பிரச்சனையு இல்ல நா சொன்ன மாரி எல்லாமே உண்டு உங்க பாப்பாவை மட்டு என்ன குரூப்பு எடுக்கிறாங்கன்னு டிஸ்கஸ் பண்ட்டு நாளைக்கு வந்தீங்கன்னா நம்ப சேர்மேன்ட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு கலந்து பண்ணிட்டு நம்ம எதுக்க ஏத்த மாரி என்ன பண்ணுமோ பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன இல்ல
சேரிங்க சர் நா காலைல ஒரு ஒம்போது மணிக்கு வந்துரங்க சர் ஸ்கூளுக்
ஆ ஓகே மேடம் நீங்க வந்து இந்த நம்பருக் ஃபோன் பண்ணிங்கனா நா வந்து எந்த எந்த எடத்துலருக்கோ எந்த ஆஃபீஸ் ரூம் எங்கன் சொல்லிடுவ நீங்க வந்து பேசிக்கலா
ம் சேரிங்சர் சேரிங்சர்
சேரி சேரிங்க மேடம் தங்க்யூ தங்க் யூ ஓகே மேடம் தங்க் யூ தங்க் யூ ம்